ஹலோ இதுல எ பேர் தான காட்டுது
ஹலோ மேடம் கேக்குதா
ஆ கேக்குது அதுல எ பேரு தான காட்டுது
ஆமா மேடம் உங்க பேரு தா காட்டுது
அதுதா லாகின்ல இருக்கிறது ஒரு ஃபோனு என் பேர் போட்டு இதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் ஃபோன் வந்துதா
ஆமா மேடம் உங்க சிஸ்டர் நேம்ல வந்தது ஃபர்ஸ்ட்டு
என் பேர்ல இப்பதா ஃபர்ஸ்ட் கால் பேசுறியா
ஆமா மேடம் உங்க பேர்ல இருக்கிறவ பேசுரனா
ஓகே ஓகே அப்போ சேரி பேசு பேசு
இல்ல மேடம் நீங்க சொல்லிருந்தீங்க
நா என்ன சொன்ன மறந்துட்டே
மேடம்
ஆமா உன்னதா கேட்ட ஆமா நீதா என்ட்ட பேசாம இருந்தியே என்ன எப்டி நோட் பண்ண
ஆஹ் அதுகுல்ல கட் ஆச்சில
ம்
பாத்த மேடம் உந்த ஹலோ
அப்ப நோட் பண்ணிருக்க
ஆனா நோட் பண்ணுவ மேடம்
நோட் பண்ணுவியா ஏன்
அஹ்
ஏன்
சும்மா நோட் பண்ணுவ என்ன பன்றீங்கன்ட்டு என் தங்கச்சியும் வந்து பேசுவால இப்ப கூட தான இருப்ப தங்கச்சி கூட தா
ஆமா
அப்பல்லா கூட இருந்தா என் கூட தா இருப்பீங்க நா இருப்பே ஜாய் கூட அவன் கூட தா இருப்ப புரியுதா உங்களு
தெரியிது நிறைய வாட்டி நீயே ஃபோன் அட்டன் பண்ணியிருக்க நாதா சொல்லியிருக்கனே ஹலோ ஜாய் இல்லையா அப்டி கேப்பே நீ அவ வெளிய பெயிருக்கா இல்லன்னா அவன் அந்த வேல செய்யறான் அப்படியா சேரி ஓகே அப்டி கட் பண்ற
அதாவது ஆஹ் நா என்னா பேசிட்டே நீங்க என்ன சொல்லுவீங்கன் சொன்னா அவ்ளோதா அப்டியே பேசிட்டு அப்டியே வச்சிருவே சேரி உங்களுக்கு என்ன ஏன்ட்ட
ஆஹ் நீ பேசி நீ நீ வந்து என்ட்ட பேசல அதுக்கப்புறம் நீ பேசியிருந்தா நா பேசி இருப்ப நீயே ஓவரா போன தெரிமா நிக்கல் வா நிக்கலா போன தெரிமா உனக்கே இவ்ளோ இருக்கும் போது என க்கு எவ்ளோ இருக்கும் அப்டின்ட்டு தா நா வந்து விட்ருவ எனக்கு இந்த மாரி விஷயத்துல கொஞ்சோ ஆட்டிடியூட் அதிகம் ஆனா இதுவே நீ வந்து இப்போ நீ இப்டி இப்டி நீ வந்து நிக்லா நீ போறனா உன்ன விட டபுள் மடங்கு பண்ணுவே இதுவே நீ வந்து என்ட்ட வந்து நார்மலா பேசுனனா நா எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலா பேசிருவே அதா என் கேரக்ட்ரு அவாய்ட் பண்ண மாட்டே அஹ் இப் நா தா உன்ட்ட பேச மாட்டேல நீ எதுக்கு என்ட்ட வந்து தொங்குற அப்டில்லா கேக்க மாட்ட
என்ட்ட வந்து எதுக்கு சும்மா சும்மா பேசினுக்க என்ன தொல்ல பண்ற அப்டில்லா கேக்க மாட்ட
புரில எனக்கு பேசுர்து வாய்ஸ் பிரேக் ஆகுது பாய் நா பேசுர்து ஒனுக்கு கிளியரா கேக்குதா நீ பேசுர்து எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆவுது ஹலோ
பண்ணதுலந்து நீங்க சொல்லுங்க நா வந்து
புரிது ஏ எனக்கு நீ பேசுர்து வாய்ஸ் பிரேக் ஆகுது ஆ இப்ப ஓகே
அதா மேடம் என் தங்கச்சியே சொல்லிருப்பா
ஒரு மாரி காத்து சவுண்டுருக்கு பக்கத்துல
இப்போ
ஆ இப்ப ஓகே
அதா என் தங்கச்சியே வந்து சொல்லிருப்பா
என்னது
நா நீங்க வந்து இன்ன சொல்லிருப்பீங்க வந்து ஆஹ் அது மாரி வந்து நா ஒரு வாட்டி பேச ட்ரை பண்ண நீ என்ன சொல்லிருந்தீங்க ஏ நா பேசற மாரி இல்ல அப்ரோ சொல்லு அப்டினு தெரில
நா எப்ப சொன்னே நீ என்ட்ட பேசு அஹம் நீ என்ட பேசணுன்னு ட்ரை கூட பண்ல
மேடம்
ஓ அது நீ ஒரு மாரி ஆட்டிட்யூட் காட்ன எனக்கு அது கோ ஒரு மாரி இது எப்டி சொல்றது அப்டி டேய் எனக்கு என்னன்னா செரி இவ்ளோ பண்ணா உனக்கே இப்டி இருக்குன்னா அப்ப எப்டி எனக்கு எப்டி இருக்கும் அப்டின்ட்டு நா ஆ நா விட்ட அவ்ள தா ஆனா நீ வந்து என்ட்ட வந்து நீ இப்போ ரீசென்டா ஃபோன் பண்ணி இ மாரி சாரி சொன்னல்ல சாரி கூட கேக்க வேண்டா பட் ஆனா நீ அப்ப வந்து ஒரு மாரி இல்ல நா இது மாரி சும்மா வெளாட்டுக்கு பண்ட்டே விட்டுரு அப்டின்னு அது ஜஸ்ட்டு அவ்ள தா அதுலயே நா அப்டியா சரி ஓகே அப்டி சொல்ட்டு முச்சிட்டுருப்ப நானு நீ ஆட்டிட்யூட் காட்ன உன்ன விட எனக்கு டப்ளா இருக்குன்ட்டு நா காட்ன அந்த நா காட்னதுதா மூணு வர்ஷம் வரைக்கு போ ச்சு ஆனா உனக்கு என்ட பேசணுன்னு இருந்துச்சுல இருந்துச்சா இல்லயா
ஹலோ
ஏ பேசுறது கேக்குதா பாய் இவ்ள நேரம் பேசுனது கேட்டுச்சா
ஆ கேட்டுச்சு மேடம் அதா ஆட்டிட்யூட் காமிக்கறே
ஆ இல்ல அதா ஆ நா காட்ன ஆட்டிட்யூட் தா மூணு வருஷம் ஓகேவா இப் ஒனக்கு என்ட்ட பேசணுன் உனக் என்ன உ த்ரீ இயர்ஸ்ல உனக்கு என்ட்ட பேசணுன்னு தோணுச்சா இல்லயா
மேடம் நா ஒரு வாட்டி வந்தீங்க எனக்கு தெரியுமா
இல்ல பாய் நீ வர்ல பாய் நீ வர்ல பாய் நீ வர்
மேடம் நா வந் நெஜமா வந்தே வந்து பேச வந்த வரும்போது என்ன பண்ணீங்க ஒரு மாரியா ஒரு மாரியா போய் ஒரு மாரி என்ன பண்ணீங்க நா வரத பாத்தோன ஒரு மாரியா பண்ண மாட்டாங்க அப்டி தள்ளி போ மாட்டங்க ஒரு மாரியா அந் மாரி போயிட்டிங்க ஒரு மாரி ஆயி
தனியா நீ வர்ணும் நா ஒரு மா நா போண் நா அப்டி போறதுக் காரணம் நீதா சோ நீதா இந்த மா இப்டி கைய நீட்டியோ இல்ல வழி மறிச்சோ நீதா ஒரு நிம்ஷ இருன்னு கேக்கணு நீ என்ட்ட நா நீ வா எதிர்ல வர நா உன்ன இப்டி அவாய்ட் பண்ட்டுதா நா போவ நீ என்ட்ட பேச வரன்னு எனக்கு தெரியுமா
இல்ல செரி என்ன திடீன்ட்டு என்னா சரின் இப்ப என்னா பேசிருவீங்களோ
ஆ ஹா நா அப்டி பண்ண மாட்டே ஆ ஹா அது எப்டியா இருந்தாலு என்ன மார்ச் அதுவு சர்ச்சுல நா பண்ணுவனா அப்டி
அதனால்தா நா அட்ச்சே அதாதா வந்து வந்து ஏற்கனே ஏற்கனே
எ கேரக்ட்ர ஃபஸ்ட்டு நீ எ கேரக்ட்ரு இப்ப வரைக்கு நீ ஜட்ஜ் பண்ணலன் நெனைக்கிற நானு இப்டி தெர்மா
ம் சொல்லுங்க
நா எப்டி தெரிமா நீ இப்ப என்ட்ட நீ பேசிட்டனா உ மேல அதிகமாக கேர் குடுப்பே உனக்கு எது நல்லதோ நா அது மட்டு தா சொல்லுவே நீ தப்பா போறன் தெரிஞ்சா அது எப்டினா நீ வந்து என்ன வந்து அ நீ என்ன பத்தி என்ன நெனப்பனு எனக்கு தெரியாது ஆனா நா வந்து உன்ட்ட உரிம எட்த்துப்ப நீ டப்புன்னு இந்த மாரிதா நா நெறைய ஸ்லிப்பர் ஷர்ட்லா வாங்கிருக்க நா இப்டி கேப்பனா நீ எதுக்கு இதல்லா சொல்ற அப்டின் கேப்பாங்க நெறைய பேரு ஓகேவா அந்த மாரிலா நா கேக் வாங்கிட்ட செவிடா நா அப்டினா இப்ப இந்த மாரி பட்டு பட்டுதா என்ன கேவலமா பேசிருவாங்க வந்துருவ விட்ருவ நானு அப்டியே இதுவே என்னய எவ்ளோ கேவலமா நீ சொல்றியோ நீ என்ட்ட ஆட்டிட்யூட் காட்டு நீ நிக்கலா போனனா நா அதோட டபுள் மடங்கு பண்ணுவ கண்டுகயே மாட்ட நீங்க ஒரு ஆளாவே மதிக்க மாட்ட அடுத்த செகண்ட் இப்ப நீ பண்ண தப்புன்னு நீ ஒனக்கு தோன்னீட்ச்சுனாலே போது நீ என்ட்ட வந்து இந்த மாரி பேசிட்டனா நார்மலா நீ பேசுறனா நா காஷ்வலா பேசிருவ அவ்ளோதா இப்ப நா உன்ன அவாய்ட் பண்ட்டுதா போவே நீ எதிர்ல நிக்கணு எ எதிர்ல வந்து நின்னு ஒரு நிம்ஷ பேசணுன்ட்டு சிரிச்சனா நானு சிரிச்சுருவே அவ்ளோதா அவ்ளோதா நானு நா சீக்கிரமா என்ன ஈசியா ஏ என்ன ஈசியா கன்வன்ஸ் பண்ணிற்லா தெரியுமா ஒனக்கு
மேடம் இப்ப நீங்க சொல்லமோது தா எனக்கு தெரியு எங்கள ஈஸசியா கன்வட் பண்ண முடியுன்ட்டு ஏனா இவங்கூட வந்து பஸ்னங்களு இருக்கானுங்க திடீன்ட்டு வந்து நா பேசுறோனு பாத்தா உங்க கூடயு ப து உங்க கூடயு ஜாயி அவுங்க இந்த எ தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க புரிதா உங்களுக்கு
நீங் கேஷ்வலா என்ட்ட வந்து ஒரு நிம்ஷ இருன் சொன்னா நா என்ன சொல்லிருப்பே தெர்மா மிஞ்சி மிஞ்சி போனா இன்னா சொல்லு என் டைமாவுது சொல்லு அ சீக்கரோ சொல்லு அவ் அவ்ள்தா இதுதா என்னோட மேக்சிமம் ரக்கடான டாபிக்கு ஒரும்ஷ ஒன்ட்ட பேச னு அப்டின் சொன் ஒரம்ஷ இரு ஒன்ட்ட பேஸ்னு அப்டின் சொன்னா ம் இன்னா பேசனு சொல்லு என் டைமாவுது நா இங்க போனு சீக்கர சொல்லு இப்ப சொல்றியா நா கெளம்பவா அவ்ளோதா இதுதா இதுதா என்னோட மேக்சிமம் ரக்கடு
ஆனா திட்றதுலா திட்டிடுவே இந்த மாரி வழி மறச்சு பேசுனா அந்த மாரிலா பேசுனா இவ் இவ்ளோதா நா ரியாக்ட் பண்ணுவே
ம் நானு பண்ணே மேடம் நா வந்து அவ்ளோ இது பண்ல செரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிர்ச்சு போல செரி நம்ப எதுவு அத டிஸ்டப் பண்ணக்கூடாது செரி ஓகே அப்டின் நானு வுட்டே நானு பேச ட்ரை பண்ண ஒங்ககிட்ட
எத்தனயோவாட்டி ஃபோன் பண்ணிருக்கனே அப்பலா பேசிருந்தா பேசிருக்கலாமே
ஆ
எத்தனியோவாட்டி நம த்ரீ இயர்ஸ்ல என் கால் எத்தன கால் நீ அட்டன் பண்ணிருப்ப
அட்டன் பண்ணிருக்கே மேடம் இப்ப வந்து நா அட்டன் பண்ணிட்டு இப்ப வந்து நா அது மாரி என்ன பேசிட்டேன்னா ஏற்கனவே வேற நமகுள்ள சண்ட வேற ஓகேவா இப்ப வந்து நா அந்த மேரி எதுனா பேசிட்டேனு வச்சிக்கோங்களே நம்ம என்னா ஒரு இது மேரி இப்போ வந்து நீங்க வந்து அதுக்கு ஒருபோ இது பண்ணு கஷ்டப்ப கஷ்டமான நனைப்
நா யோசிச்சே தெரியுமா இவன் ஒரு செகண்ட் கூடவா அவ பண்ணத பத்தி யோசிக்கல
அப்டில்லா இல்ல மேம் நான்தா பேசு
எனக்கு செம்ம கோவோ எனக்கு அதுதா கோவோ ஒம்மேல
மேடம் நா வந்து பேசுனனே மேடம் நீங்கதா எங்கிட்ட பேசுற மாரியே இல்ல அன்னைக்கு அதா
ஏய் நா பேசுற பேசல ஒனக்கு தேவயல்ல அது நீ வந்து என்ட்ட பேசனுமா இல்லயா தப்பு பண்ணல நீதான்டா பண்ண ட்ரை என்ன டேஷ்ல ட்ரை இந்த ட்ரை கிய்ன்லா என்ட சொல்லாத நீ பண்ணிர்ன்டு என்ட்ட சொல்லணு இந்த ட்ரைலா சொல்லாத அது யாராருந்தாலு நா திட்டுவே ட்ரை பண்ட சேர் இரு இரு இரு ஒரு நிமிஷோ இரு நீ வேல கெடெக் வேலைக்கு வந்து ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணினே இரு மாசோ மாசோ உனக்கு அக்கௌண்ட்ல சேல்ரி வந்து விழுந்துரு அந்த மேரி கத்தையதா இப்ப நீீ வீட்டுனு இருப்ப
அப்டி சொல்ல மேடம் நான் அன்னைக்கு வந்து பண்ணிட்டேனா அன்னைக்கு இதுமே தே அது மாரி நா சொல்லிட்டேனா திடீர் ட்டு ஓகேவா அதமாரி சொல்லிட்டொனே உங்களுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு அன்னைக்கே நா சாரி கேட்டே உங்ககிட்ட அன்னைக்கே புரிதா நீங்க வந்து அத கேக்குற நெலைமல இல்ல அன்னைக்கு
ஆனா நா உன்ட்ட எத்தன வாட்டி நா கேட்ருப்பே நீ இல்ல இல்ல சொன்ன எனக்கு எனக்கு ஒரு மாரி ஹர்ட் ஆயிடுச்சு அப்போதா அதா இவ எங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காள சர்ச்சுல அவளோட அண்ண அவ வந்து என்ன வந்து ரொம்ப ஹர்ட் பண்ட்டா அ அந்த ஹர்ட்டான ஒரு போர் மந்த் ஃபைவ் மந்த் கேப்ளேயேதா அதுல இருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கே இப்பதா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நா அதுல இருந்து வெளிய வந்தே எல்லாத்தையு மறந்து அவனையே மறந்தது ரெண்டு வருஷம் கூட இல்ல இப்போ ஒன் இயர்க்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஸ்டார்டிங்ல மறந்திருப்பே அவ்ளதா அப்ப பாத்துக்கோ எந்தளவுக்கு நா அஃபெக்ட் ஆயிருக்கேன்ட்டு அவ ஒரு நா சொல்றே எனக்கு உன்ன புடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஓப்பனா நா போய் சொன்னே நா போய் சொல்றேன் அவன்ட்ட ஆமா என்ன ஒரே வார்த்த என்ன தெர்மா சொன்னா நீலா எனக்கு வர்த்தே கெடையாது
அப்டியா
எனக்கு எப்டி இருக்கு தெரியுமா அந்த செகெண்ட் அவ் அந்தளவுக்கு அவ்ளோ ஆச வச்சிருந்தே அவ மேல அப்டி ஒரு மாரி ஆயிச்சு எனக்கு ன்ன ஒரு நீ வந்து யோசிக்கிற நீ சொல் நீ வந்து வேதா யோ நீ அவளுக்கு யோசிக்கிறியே அவளாச்சி